ஹலோ
ஆ ஹாய்
ஹாய் மேம்
ம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க ஒர்க் முடிஞ்ச்சு உங்களுக்கு
ஆ
ஓகே ஓகே மோஸ்ட் நீங்க அரெஸ்ட் தானா
ஆ
சேர் சேர்
அடுத்த சாட்டர்டே சண்டே ரெஸ்ட்டுதா
சாட்டர்டே சண்டே ஃபுல் ரெஸ்ட்
ம் வெளிய போ
என்னாச்சு டாக் வந்துருச்சா
க்கிற பழக்க இருக்கா பெட் ஆ எங்க வீட்ல நெறைய பெட்ருக்கு
நெறையா பெட்டா என்னென்ன பெட் வெச்சிருக்கிங்க
இல்ல இல்ல ஒரேதா பூன குட்டி ரெண்டு பேர் இருக்கானுங்க
ஓகே
த
நீங்க சின்ன வயசுல இருந்து வளக்குறிங்களா இல்ல
ஏ எப்ல்ல இல்ல இல்ல எப்பல எனக்கு வந்து அந்த இது உண்டு நாய் வளத்துருக்கே பூன வளத்துருக்கே
ஓகே
இப்பயு பூன வளத்துட்ருக்கே
ம் ம்
ம்
சூப்பர் சூப்பர்
நாங்க எங்கயாது ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிட்னா ரொம்ப கஷ்டப்பட்ருவானுங்க
ம்
நாங்க வந்தோனே எங்க கூட அவ்ளோ சண்ட போடுவானுங்க அது பேசுங்க ஏ என்ன விட்டுட்டு எங்க போன அப்டிங்கற மாதிரிக்கு நிறைய பேசுங்க
அதுக்காகவே நாங்க வாங்காம வெச்சிருக்கோ மாடு ஒரு மாடு வெச்சிருந்தோ
ம்
அந்த மாட வெச்சிட்டு நாங்க வி வெளிய போக முடியாது திடீனு ஓட்டனு
இல்ல அதெல்லா விட்டுட்டு போ முடியாது கண்டிப்பா
ஆமா ஏன்னா பசுமாடு
ம்
சோ அந்த மாரி இருக்றப்போ அதுக்கப்ற குடுத்துட்டோ நாங்க
ஆ அது பசுமாடு வளக்குற என்னென்னல்லா பண்ணனு
ஆ பசு மாடு வளக்குனா புரில என்ன பண்ணனுனா
மாடு வளக்குறக்கு என்ன இப்ப நாங்க வந்து பூனை வளக்கறோ அவுங்கன்னகளுக் வந்து வேற எதுவு கெடையா இப்ப எங்க வீட்ல இருக்க பூனைங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவிங்க வந்து வாங்கி போட்டு பழக்கப்படுத்திட்டோ சோ நாங்க அந்த ஃபுட்டு மட்டுநாதா எப்டி நாய்க்கு பெடிகிரி இருக்கு இல்லயா
ம்
அது மாரி இவுனுங்களுக்கு வந்து கேட் செண்ட் இருக்கு
உம்
இது வாங்கி குடுத்து பழக்கப்படுத்ததுனால ஈவன் பால் குடிக்க மாட்டாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க யாரும்
நீங்க அப்டி பழக்க கூடதுங்க ஆக்சுலா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்டி குடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிரும் சோ நார்மல்க்கு சாப்ட மாட்டா
அப்டி குட்டியா அவுங்க அம்மா வந்து குட்டி போட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லா இறந்துட்டா கீழ விழுந்ததுல அடிபட்டு இறந்துட்டா இவ் இ குட்டி மாதிரியே இருந்தாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல
உம்
அவுங்க அம்மாவுக்கு குடுத்துக்கிட்டு இருந்த ஃபுட்டு் இருந்துச்சு ஒரு ஒன் வீக் தா அந்த அந்த ஸ்பூன் வச்சு பால ஊத்தி குடிச்சுட்டு இருந்தானுங்க கீழே கொஞ்சோ மே தட்ன ஒடனே அவுங்க அம்மா வச்ச ஃபுட்டு் இருந்தது அப்டி சாப்ட்டு பழகுனவங்க அதுக்கப்றோ பெரி பால் அதான் இ ஈவன் கருவாடு போட்டா கூட சாப்ட மாட்டானாங்க
உம்
லி ஃபுட் அந்த மாரினா கஷ்டமா இருக்கும் எலிபிடிச்சு சாப்ட தெரியாதவனுங்களுக்கு அதனால குளத்தா அவுங்களுக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் குடுப்பீங்கன்னு கேட்டீங்க
மாடு வளத்தோம்னா காலையில வந்துட்டு தண்ணி வைக்கணும் அதுபாட்டுக்கு நீ சொல்லுவாங்க சோ அந்த மாரி வடு தண்ணின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்ட்ட கஞ்சி தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி அப்றோம் வந்துட்டு இது ஃபுட் வேஸ்ட்டு எல்லாமே குடுக்கலாம் எல்லாமே சாப்டும் அது என்ன பண்ணுவாங்கன்னா சாப்ட்ட தண்ணி அப்புறோம் காய்கறி இது பண்ண தண்ணிஎல்லா ஊற போட்ருவாங்க ஊற போட்டு போட்டு அப்டியே அது ஒரு நாள் ஊறும் அப்றோம் ஊறி போனோனே அத எடுத்து குடுப்பாங்க அதெல்லாம் சாப்ட்றோ அதுக்கப்புறோம் வந்துட்டு பச்சை புல்ல எல்லாம் இருக் நாத்துன்னு சொல்லுவாங்க நாத்து போட்டு கெடப்பாங்க அத வெட்டி போடுவாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு அவ்ளவுதா அதுக்கு அடுத்து தவிடுன்னு சொல்லுவாங்க தவுடு எடுத்து தண்ணில போட்டு கரை ஆ தவுடு புண்ணாக்கு அத எடுத்து அத நல்லா கரச்சு குடுப்பாங்க அப்றோம் சாய்ந்திரம் ஆச்சுன்னா அந்த வைக்கோல் இந்த காஞ்ச புல்ல அது
வைக்கோல் பாத்திருக்கே
ஆ எவ்ளவுது குடுப்பா ஒரு மாட்டுக்கு பச்சை இதுவும் குடுக்கணும் காஞ்ச இதுவும் குடுக்கணும் ரெண்டுமே குடுக்கணும்
உம் இப்போ நாங்களே எங்க பூனைக்கு ஃபுட்டு் வாங்குறக்கு வந்து
உம்
இட்லி வந்து அவங்களுக்கு அஹ ஆமா வீக்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹ்ண்ரட் ஆகும்
உம்
மந்த்லி ஒரு டூ தௌசண் த்ரீ தௌசண் எங்களுக்கு செலவாகுது
ஏ அப்பா
மாடுக்குன்னா எவ்ளோ செலவாகு
மாடுக்கு நம்ம உங்களுக்கு தோட்டோ இருந்ச்சுன்னா பிரச்சன இல்லங்க நம்ம வீட்ல அப்புனா ரொம்ப கஷ்டொன்தா அது நறைய செலவு பண்ற மார் ருக்கு
மேய்ச்சல் போய்ரு
ஆ மேச்சல் போய்ரு அது நம்ம எதுமே பராரிப் பராம இப்ப எதுமே பண்ண தேவல ஜஸ்ட் வந்துட்டு பா ஒரு மாஸ்த்துக் ஒரு தடவ வந்து ஹெல்த் செக்அப் பண்ட்டு ஒரு வெட்னேர் டாக்ட்ர வச்சி பாத்துக்கணு
அ ஹாஸ்பிட்டல் புப் புப்மா
ஹாஸ்பிட்டல் கூட்டு போன டாக்ட்ரு அவங்களே வந்துருவாங் ஹந்து பாத்துருவாங்க
பருவாலையே
அவனே அது பாத்துருவாங்கு என்ன அப்டின்னா அத் இருக்ற எடத்த க்ளின்னா வெச்சுக்கணு சாமி லா எடுத்து அ வேஸ்ட்லா எடுத்து க்ளீன் எந்தி யூக்லா இது பண்ணி அது நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வை ச்சுரம் அக்கு ஒரு க்ராம் த்ரு டு எ பேஃபா ஒர்த்தர் இருக்காரு ஆர் வந்துட்டு ஒர் அஞ்சி மாடி கிட்ட அதுக்கு செட் டு அவ்ளோ க்ளீனா வச்சிர்ப்பாரு ஆ சோட்டு ப்ருக்கனு வேரு தாங்க த்துக்ல இருக் அந்த எரும்பு பூச்சி அந்தே உன்னின் சொல்வாங்க பேராசிட்ஸு அதல் இரு மேல ஸ்கின்லுன்து ஒட்டிக்கிறோ அப் யே அ ரத்து கிட்டேருக்கு ஆனா அது மாட்னே தெரியாது சோ அந்த மார் ருக்கு
ஆமா அவங்களுக்லா தெரியாதில்லையா நாமா தர்தலா பாக்கணு
ம் அப்றோ பாத்தீய அந்த இதுற்க்குள்ள அந்த எ பெரிப்பா அஞ்சு மாடு வச்சிரு ஏ நா அஞ்சு மாடுமே அவ்ளோ வச்சிர்ப்பாரு ஒரு பசங்கள எப்டி குளு அந்த மாரி கரக்ட்டா காலைய்ல குடுப்பாட்டிட்வாரு குளிப்பட்டுவ் அ ஃபுல்லா தண்ணிய ஊத்தி பம்ப் இந்து பைப்ப வச்சி குள்ப்பாட்டிட்டு இது போட் வுட்ருவார் சாம்ப்ராணி போட்டு வுட்ருவார்
ம் ம் ம்
நீட்ட புகையோட அப்டே வாசனோட அவ்ளோ அழகா வச்சிருப்பாரு ஏன்னா அவங்கனா வந்து ஆடோ வந்து ஒரு ஸிப்பி மாரி பாக்குறாங்க
பரவால்ல பரவால் அதுதா பெட்டு வளத்தாலே நம்ம எவ்ளோ னு அவங்கள வந்து கேர் பண்றோ பண்ணணு
எனா ஹிந்டு மித்தால் இப்படி இல் வந்து கோமாதா வந்துட்டு ஒரு கடவுள் மாரிதா பாப்பாங்க ஆஷுவல்லா
ஜாப்னிஸ் ஜாப்பனீஸ் இதுல வந்து பூன வந்து எ ஏஞ்சல்க் சமோ
ம்
கூரு அல்லன்தா போனு வந்து குறுக்கு போனாது அப்டி சொல்லி சொல்லுவாங்க அனா ஜ வந்து பூனைய வந்து வளப்பாங்க
ம்
இந்த வீட்ல எல்லா பூன வந்து அதாவ்து ஒரு அ ஒன்னொரு செல்வ செழிப்போ அவ்ங் வந்து எப் ஒரு புண்ணியம் பண்ணம் மார் ருப்பாங்களையாம்
ம்
தே எ நாட் ஒன்லி நா எனக்காவ் சொல்லல அந்த வீட்டுக்குப் அந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே வறு
ஆ
பூன வந்து குட்டி போடவோ அது வந்நா வெரட்ட கூடாது
ம்
எடோ குடுத்ததுக்கு வேணா நா கூட தங்கிருங்க பூன வளர வளர நல்லா இருக்கு அது எதுவு அந்த காலத்துதா ஒரு மூட நம்பிக் க அப்படி சொல்லிட் போய்ந்திருக்காங்க
ஆனா பூன வளக்கக் கூடாதுன் சொல்றாங்ளே
அதுதா சொல்றே அது பூன வந்து அப்டி சொல்ட்டு போயிருந்திருக்காங்க பட் பூன வளக்குறது நல்லது
ம்
ம்
ஓகே ஓகேகா
சாப்ட்டீங்களா
நா சாப்ட்டே மேம்
ம் ம் ம்
தோசதா சாப்ட்டே
ம் சோசியல் மீடியா நானா நா வந்து ரெண்டு தோச
ஏ கம்மியா ரெண்டு தோச நீங்க உத்துறனாலயா
அப்டின்லா இல்ல
எனக்கு நறைய போகுங்க நா ஊத்துற மாரினா ஊத்தி வெச்சிருப்பனா ஆரி போய்ரு அனா எனக் சாப்ட்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது பட் ஆனா எனக்கு யாராவ்து நல்லா தோச ஊத்தி குடுத்தாங்க அதுவு சட்
உங்களுக்கு இல்ல உங்களுக்கின் இல்ல இது வந்து நார் மல் வந்து ஹூமன் எல்லாருமே அப்டிதா வ சுட்டு சுட்டு குடுத்தா சாப்ட்டுட்
ஆ அது சூடா மொறு முறுன்லா நானா எவ்ளோ தோச வேண் சாப்டுவே கணக்கே வராது
அனா சுட்றோங்களுக்கு கால் வலிக்கு அதே அவுங்களே அவுங்களுக்கு எல்லாருக்கு சுட்டு குடுப்பாங்க அவுங்களுக்கு சுட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு தோச ரெண்டு தோசைல நிப்பாட்டிருவாங்க
நிப்பாட்டிருவாங்க ஆனா நா அப்டி கடையாது நாதா குடுப்பே நாதா வந்து நா ஊத்தி குடுப்பே
செரி செரி செரி இல்ல நீங்க ஊத்தி குடுப்பீங்க நா தா சொ சொல்ல எல்லாருக்கு நறைய ஊத்தி குடுப்போ லாஸ்டா நமக் கு சுடும்போது ஏனோ தானோ ரெண்டு சுட்டுட்
ஒன்னு ரெண்டு தோச மட்டு ஊத்திட்டு விட்டுருவே ஆமா ஆமா கரெக்ட்
அதுதா தோச சுட்றதுடைய இதுவே மத்தோங்களுக்கு நறிய அவுங்க சாப் அப்டி சாப்டு நல்லா சாப்டுங்க சுட்டு குடுப்போ
ஆமாங்க
லாஸ்ட் நமக்கு வரும்போது கட கட கடன் கடைய சாத்திருவோ
அது வேணா உண்மதா
சோசியல் மீடியா பத்தி அபிப்ராயோ என்ன
சோசியல் மீடியானா இப்போ இருக்க இதையா சோசியல் மீடியான்ற முக்கியமான பங்கு ஆட்றது
அ
இப்ப நீங்க ஃபேமஸ் ஆவனு அப்புன்னா சோசியல் மீடியால இருந்தாவே போதுமானதுதா
அ
அத வெச்சு நீங்க வளரணுனா வளர்ந்துக்கலா
அ
அ ரொம்ப சீக்கரமா வளந்துக்குலா மத்த இத நீங்க இது பண் பண்றப்ப நீங்க அத பாஸ்ட்டிவா யூஸ் பண்ணி
ஆ பாசிட்டிவ வளந்துக்கலா நெகட்டிவிட்டி வச்சு வளந்துக்கலா
வச்சு வளந்துக்கலா உங்கட்ட நல்ல இது அப்ப நல்ல ஸ்கில் இருக்கு அப்டினா அத வச்சு வளந்துக்கலா இல்ல ஒரு கெட்ட ஸ்கில் இருக்கு அப்டினா அத வச்சு நீங்க வளந்துக்கலா ஆனா வளந்துக்கலா எப்பனா
ம்
சொல்றே ஒரு ஒரு ஸ்கில்டு டான்ஸ் தருக்காரு புரியுதுங்ளா அவரு வந்து ரெகுலரா வீடியோ டான்ஸ் ஆடி வீடியோ போறாரு இல்லனா டான்ஸ் சொல்லி குடுக்குறாரு அப்பின்னா அவரு ஃபாலோவர்ஸ் எவ்ளோ ஏருன்னா ஒரு நாளைக் பத்து இருவது ஒரு அப்டியே ஏறு சொல்றதா அர்த்தோ தே இது இன்னொரு இதுக்கு பாத்தீங்க அப்பினா அவருக்கு அவர் ஸ்கில்லே கெடையாது என்ன பண்ணுவாரு சும்மா ஆனா தே நீங்க பாத்துருக்கீங்க சோசியல் மீடியால பைத்தியிகாரத்தனமா அவ பொண்டாட்டி ஆட்றது டான்ஸே தெரியாம ஒரு பைத்திய காரத்தனமா பண்ற பிரங்க் பண்றது சோ இந்த மாரி கன்டன் வருவாங்க சில பேரு பட் ஆனா அவுங்க இவுங்களோட பேமஸ் ஆயி குரோத் ஆய் போய்ருவாங்க
ம்
சோ அதுதா சொல்றே நம்ம எப்டி யூஸ் பண்ணிக்றோ நம்மளுக்கு எவ்ளோ லக் இருக்கு அப்டின்ற அப்டி தா இருக்கு இதெல்லா
ஆனா எனக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அவ்ளோவா எனக்கு பிடிக்காது நா பாக் மாட்டே ரீல்ஸ் பாக்க புடிக்காது
ம்
அதிகமா பாத்ததில்ல பிடிக்காது எனக்கு அ போரிங்கா எரிச்சலா வரு பாத்துட்டு வெளியில வந்துருவே
ம்
ம் அதனால நெறிய எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லா ஃபுல் இத தா சொல்லுவே ஓஹோ இத பண்றக்கு நீங்க உங்க ரீடிங் ஸ்கில் வளத்துக்குங்க ரைட்டிங் ஸ்கில் வளத்துக்குங்க இதையே தா சொல்லுவே
ம்
தேவயில்லாம கண்ணை இதையு கெடுத்துட்டு அதோட போயிட்டு அவிங்க காஸ் சம்பாரிக்கிறாய்ங்க நமக்கென்ன ஆனா அப்டி நா சொல்லியீட்டு இருந்தே அதே மீடியால தா இப்ப நா உக்காந்து பேசிட்ருக்கே
ஹ
சோ பாசிட்டிவ் எடுத்தா போசிட்டிவ்
அததா சொல்ட்டே நம்ம எடுத்துக்கறத் ம்
நீங்க ஏதாவது எ கிட்ட ஒரு டாபிக் கேளுங்க நா நெறைய பேசறனான் பாக்குறே
என்ன உங்களோட டிராவல் பத்தி சொல்லுங்க ஃபஸ்டா வந்துட்டு உங்ளுக் புடிச்ச பிளேஸ் என்ன பிளேஸ்
எனக்கு எனக்கு ஹில் ஸ்டேஷன் ரொம்ப புடிக்கு
ஓகே
பட் ஆனா நா போனது கெடையாது
ம்
மாட்டாங்க ஹில் ஸ்டேஷன்னா அந்த சில்னஸ் அது அது இல்லாத பண்ணணுன் எனக்கு ரொம்ப ஆச நா போனதில்ல பட் பஸ்ஸு டிராவல் அதிகம் பண்ணிருக்கே
ம்